ஹலோ எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க நா இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா
ம் நானும் நல்லா இருக்கங்க
இப்பதான் அந்த அலகு நிலயத்துக்கு வந்து நான் போயிட்டுவந்த ஏன்னா எதுக்காக சொல்லறன்னா அடுத்த வார வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டு உறவினர்கள் வ பாத்தீங்கன்னா ஒருவருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமண நிகழ்ச்சி வந்து அடுத்த வாரம் நடைபெற மாரி இருக்குது அதனால இன்னிக்குதா வந்து பாத்தீங்ன்னா இன்னைக்கு காலை பொழுது தான் வந்து பாத்தீங்ன்னா நலங்கு போயிட்டு இப்பதான் கரெக்டா வந்தேன் கரெக்டா வந்து செரி உங்க கிட்ட பேசலானு சொல்லி கால் பண்ணிட்டு இப்ப வந்து பாத்தீங்ன்னா இந்த அழகு நிலையத்துல வந்து பாத்தீங்ன்னா விலை வந்து என்னோட திருமண தப்ப இருந்த விலையை வந்து ஒப்பிடும் போது வந்து பாத் நீங்களா இப்ப இருக்குற விலை வந்து பாத்தீங்ன்னா இரண்டு மடங்கு மூன்று மடங்குலா இல்ல ஐந்து மடங்கு அளவுக்கு வந்து பாத் தீங்னா இப்ப இருக்க அந்த அழகு நிலைய குல வந்து பாத்தீங்ன்னா அமௌண்ட் வந்து கேட்குறாங்க எதனால இந்தவிலை என்று கேட் டா அவங்ககிட்ட கேட்டா அழகு நிலயத்துல இருக்குற வேல செய்யுற ஊழியர் ஒருவர் சொல்றாங்க ஆ மேடம் அ ஃபஸ்ட்டு இருந்த கிரீம் வந்து பாத்தீங்ன்னா அ இப்படி மா இந்த மாதிரி கெடையாது இப்ப இருக்கிறாங்க யூஸ் பண்ற கிரீம் வந்து பாத்தீங்ன்னா உங்குளுக்கு வந்து தண்ணீர் பட்டா கூட வந்து பாத்தீங்ன்னா அந்த வந்து மேக்கப் வந்து உங்களுக்கு வந்து அலையவே அலையாது என்று சொல்றாங்க நான் எவ்வளவோ சொன்னே இல்ல எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு வந்து அ மேக்கப் வந்து தண்ணி போட்டு அழையாத அளவுக்கு மேக்கப் எனக்கு தேவையில்லை எனக்கு வந்து சிம்பிளா இருக்கிற மேக்கப் இல்ல சிம்பிளா இருக் குறது மட்டுமே எனக்கு வந்து உபயோகிச்சால் போது அப்டின்னா அதுக்கான ஆரம்ப விலை மட்டுமே பத்தாயிரன்றாங்க அப்போ வந்து திரும் மணம் பண்ற அந்த பெண்ணுக்கு விலை எவ்ளோ என்று என்னோட உறவினர் வந்து காலை பொழுதுல நா வந்து சேரி கால் பண்ணி நம்போ ஒப்பிட்டு பாக்லா எவ்ளோ அமௌண்ட் வந்து திருமணம் பண்ண போற பெண்ணிர்க்கு கேக்குறாங்க என்று கேட்ட போது அவுங்க சொன்ன அமௌன்ட் நிலைய கேட்டபோது எனக்கு தலையே சுத்தியது எதனால நான் உங்ககிட்ட சொல்றன்னா அந்த திருமணக்கு இப்ப ரெடியாக போற அடுத்த வாரோ திருமணமாக போற மனப்பெண்ணு வந்து பாத்தீங்னா அழகு நிலையத்துல வந்து பாத்தீங்ன்னா அ அ அமௌண்ட் வந்து பாத்தீங்ன்னா முன் கூட்டியே வந் து பாத்தீங்கனா இருபதாயிரொ குடுத்துருக்காங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க முன்கூட்டியே அமௌண்ட் மட் மொத்தமா இருவதாயிரமா அதுக்கப்றோ வந்து பாத்தீங்கன்னா அந்த திருமணத்துக்கு அப்றோ திருமணம் நடந்த அந்த ஈவினிங்க் ரிசப்ஷன் என்று சொல்லுவாங்களா அதுக்கு அந்த ஈவினிங்கப்பறோ முப்பதாயிர வந்து அவங்க வந்து செலுத்தனுமா மொத்த விலை எவ்ளோனு வந்து பாத்தீங்கன்னா திருமண பெண்ணுக்கு மட்டு வந்து பாத்தீங்கன்னா மொத்தோ அந்த அழகு நிலயத்துல வ ந்து அவங்களையே அலங்கரிக்கறதுக்கான மொத்த விலை வந்து ஐம்பதாயிரமா என எனக்கு நெனைச்சு பாக்கும்போது தலையே சுத்தி ஏனா நீங்க நெனச்சு பாருங்க ஒரு கண்டத்து வெளில் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்துக்கும் நெருங்கியது இது கம்பேர் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா பாதி தங்கமே வாங்கில்லாமே எதுக்கு வெரு ஒரு ரெண்டு நாள் பொழுதுபோகக்குகாக எதுக்கு இவ்ளோவு பணம் நீங்க செலவு பண்றீங்கறத கேக்கும் போது அதுக்கு அந்த திருமண பெண் வந்து என்ன நா காலைல வந்து நாங்க போம்போது இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையிலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி நடக்கக்கூடிய நிகழ்வு திருமணங்குறது சோ அதனால வந்து பாத்தீங்கனா திருமணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதாயிறம் வந்து பாத் இப்போ ஒரு அமௌண்டே கெடையாது என்னோட தோழிகள் எல்லா ஒரு லட்சம் வரையுமே அது அ அது வந் து அலகு நிலையத்துறக்ஷக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம்குற போது செலவு பண்ணாங்க அத வந்து ஒப்பிட்டு பாக்கும் போது ஆ எங்களோட அம்மாவுக்கு வந்து செலவு வைக்க கூடாதுன்றதுக்காக தா கம்மியான அளவு நிலையத்தில் பாத்தேன் என்று சொல்லும் போது எனக்கு எனக்கு இது நெனைச்சு பாக்கும் போது சிரிப்பு தா வந்தது ஏன்னா நீங்க நெனைச்சு பாருங்களே ஒரு திருமணத்திற்காக ஒரு இரண்டு நாள் வச்சுக்கோங்களே அந்த இரண்டு நாள் வந்து இப்போ நம்மளுக்கு எப்பயுமே தெரியு காலை பொழுதுல வந்து பாத்தீங்கன்னா திருமணத்தை வந்து பாத்தீங்கன்னா நா ஃபர்ஸ்ட் ஒரு உடைய அணியும் போது ஒரு சாதாரண உடைய தா அணிவாங்க அது மேக்கப்பு சொல்லுவாங்க அந்த மேக்கப் வந்து பாத்தீங்கன்னா பேர் வந்து பாத்தீங்கன்னா சிம் சிம்பிள் மேக்கப் இந்த மாரி சொல்லுவாங்க இதுவே பாத்தீங்கன்னா நமக்கு அந்த காலை பொழுதுல வந்து நம்மளுக்கு அந்த அ அ பொடவை வந்து பாத்தீங்கன்னா பட்டு பொடவைய அனைவது வாங்கிட்டு வந்ததுக்கப்புறோ அந்த பட்டு அந்த பட்டுப் பொடவைய வந்து ப்ரீ ஃப்ளிட் பண்றதுக்கு ஒரு அமௌண்டா அந்த பட்டு பொடவைய வந்து அவங்க வந்து அனுவிக்கிறாங்கள அதுக்கு ஒரு அமௌண்ட்டு சொல்றாங்க மேக்கப்புக்கு ஒரு அமௌன்ட் சொல்றாங்க இதெல்லா ஓப்பிடும்போது வந்து பாத்தீங்கன்னா அ அம்பதாயிரம் வந்து பர வா இல்லைன்றத வந்து அந்த அந்த மனப்பெண் தோழி வந்து எங்களுக்கு கூறினார் நா நெனச்சு பாக்கும்போது இப்போ வந்து பாத்திங்கன்னா இதுவே நம்மளோட காலகட்டத்துல ந ம்மளோட காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு தா நகைக்கு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சரி ஆ எனக்கு சரி ஒரு ஆறு ஏழு கா ஆண்டுகளுக்கு முன்புதா வந்து நம்ம ளுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் வந்து நடந்துச்சு ஆனா நம்மளோட காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நெறைய நீங்களே பாத்துருப்பீங்க நெறைய வந்து மனப்பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அழகு நிகழ்சுக்கு கூட அவங்களே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு அழகு நிலையத்த வந்து அவங்க யூஸ் பண்றதே அவங்க வந்து போட்டு அவங்க வந்து திருமணம் பண்ணிருக்காங்க ஏ நானே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசப்ஷன் கு மட்டுதா மேப் அழகு நிலையத்துக்கு வந்து நா வந்து சென்றே மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா திரும ணம் மறுபடியு வந்து பாத்தீங்கன்னா நா வந்து அழகு எதுக்கு எதுவுமே சொல்லலை ஏன்னா நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த வீண் செலவு என்று நினைத்து நான் வந்து அது வந்து நா செல்ல கூட இல்ல என்னோட தோழிகளு வந்து பாத்தீங்கன்னா நா சென்ற அளவுக்கு கூட அழகு நிலையத்திலமே செல்லுவாங்கல்லா அவுங்களே வந்து பாத்தீங்கன்னா திருமண நானே தா வந்து பாத்திங் ஆ அழகுநிலையம் செல்லாம நானே வந்து திருமணமேக்கப் போட்டு திருமணம் பண்ணே து வந்து பாத்தீங்கன்னா நா சொன்னே நான் சொல்லி நீங்க ஒரு தடவை மற்றும் மாச்சு அழகு நிலையம் சென்றுட் வாங்க ஏன்னா அது வந்து நம்மளுக்கு போது வந்து பாத்தீங்க நம்மளுக்கான ஒரு நிகழ்ச்சி தான அப்டி சொல்லும் போது அதுவே வேண்டாம் என்று என்தோழிகள் எல்லாம் சொன்னாங்க ஏன்னா நீங்க கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க அழகு நிலையத்துக்கு வந்து நீங்க செல்லலன்ற மாரிதா நானு கேள்விப்பட்டே இப்ப இருக்க பெண்கள் இப்புடி பண்ணும் போது எனக்கே பயமா இருக்கு நீங்க இத பத்தி என்ன நெனக்கிறீங்க ஒரு அழகு நிலையத்திற்காக இவ்வளவு அம்பதாயிரம் பணம் ஒரு லட்சம் பணம்லா வந்து பயன்படுத்துகுறாங்க இது
கண்டிப்பா கண்டிப்பா இது எல்லாமே வந்து நம்ம இந் அந்த அளவுக்கு தொகைய வந்து நம்ம எதுவுமே பயன்படுத்தக் கூடாதுன்றதுதா என்னோட கருத்து என இந்த அளவுக்கு ஒரு தொக தொகைய குடுத்து வந்து நம்ம போயி நம்ம அழகுப்படுத்திதா நம்ம ஒரு எடத்துல இருக் இருக்கணுமா அப்டீன் கேட்டா கண்டிப்பா தேவை இல்ல ஏன்னா நம்மளோட அம்மாக்கள் காலகட்டத்துலெல்லா பாத்தீங்க அப்டின்னா அவங் ங்க எல்லாமே வந்து அழகு நிலையம் பக்கமே வந்து போனதே இல்ல அதுதா வந்து உண்ம அவுங்க வீட்டுல இருக்குற பொருட்கள எல்லாமே தா உபயோகப்படுத்தி அவுங்க வந்து அலங்காரோ பண்ணி அவுங்க வந் ந்து வீட்ல அப்டியேதா போயி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்ப அவுங்க அதுக்காக எந்த ஒரு ந்து செலவையுமே வந்து பெருசா பண்ணல இப்ப என்னோட திருமணத்திற்கு நா போயிருந்தே அழகு நிலை லயம் ம் காலை பொழுதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆ கோவில்ல திருமணம் நடந்தது அதுனால வந்து நாங்களே வீட்ல இருந்தத வச்சு நாங்களே வந்து ரெடி பண்ணிக்கிட்டோ அ ரிசப்ஷன் க்கு மட்டுந்தா வந்து அழகு நிலையத்துல இருந்து வந்துருந்தாங்க அப்ப அது அப்ப மதிப்பு பாத்திங் ங்கன்னா இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயோ என்னமோதா அப்ப இருந்தது அப்ப அதுவே வந்து ஒரு பெரிய தொகையா இருந்துச்சு நாங்க வேண்டா அப்டீன்ற ஒரு முடிவுல வந்து இருந்தோ ஆனா வந்து வருடத்திற்கு ஒரு முறைதா இது எப்பையாவது ஒரு முறைதா நமக்கு திருமணம் நடக்கும் அப்டின் ன்றதுனால வந்து நம்ப அதையு வந்து ஒரு ஒரு தடை விதயம்னு சொல்லிட்டு வீட்லயே இருக் இருந்தவுங்களு வந்து செரி ஓகே அப்டினு சொன்னாங்க ஆனா முதல் முதலாக வந்து அ அழகுநிலை நிலையங்கல்ல இருந்து வந்து திருமணத்திற்கு வந்து ரெடி பண்ணதுன்றது என்னோட குடும்ப ப வட்டாரங்கள்ல வந்து எனக்குதா வந்து முதல்ல வந்துருந்தது அதுக்கு முன்னாடி எங்க அப் அக்காக்கு அவுங்களுக்கு எல்லாமே அப்ப அப்ப இருந்த சூழ்நிலைகள்ல வந்து அழகு நிலையம் அப்டின் ன்ற விஷயங்கள் வந்து அவ்வளவா யாருக்கும் தெரியாம இருந்ததுனால என்னோட அக்காங்களுக்கெல்லா பா பாத்தீங்கன்னா நம்ம வந்து கையில இப்ப இப்ப இருக்குற கைக்கு மெகந்தி போடுறதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு கைக்கு ஐநூறு ரூபா ஆயிர ரூபா அப்டின்னு சொல்லி செலவு பண்ணி வந்து கைக்கு வந்து அலங்காரம் பண்ணிக்கிறாங்க ஆனா அப்ப எங்க அக்காவோட காலத்துலெல்லா பாத்தீங்கன்னா மருதாணி மட்டுந்தா வந்து அரச்சி கைல வந்து வச்சுப்பாங்க இன்னோ நமக்கு திருமணம் ஆகும் போது எல்லாமே வந்து இந்த கோ மெகந்திப் போடுறது இது எல்லாமே இருந்துச்சு ஆனா தொகை எல்லாமே செலவு பண்ணி வந்து நா எதுவுமே போட்டுக்ல நீங்ளு நாங்க எங்களுக்கு நாங்களே வீட்டுல எல்லாருமே நாங்க மாத்தி மாத்தி போட்டுப்போம் அதே மாதிரி போட்டுக் ட்டதுதா அதுக்கான தனியா ஒரு தொகை செலவு பண்ணலா அப்டின்றது வந்து தோணல ஏன்னா அப் இப்பவே வந்து ஒரு தொகை கேட்ருந்தாங்க ஆனா இப்ப பாத்தீங்க அப்டின்னா கைல மெகந்தி போடுற த்துக்குன்னு சொல்லிட்டியே வந்து ஒரு இரண்டாயிர ரூபாய் கிட்ட ஆயிரம் இரண்டாயிரம் அப்டி செலவு பண்ணிதா கை ஃபுல்லா வந்து மெகந்தி போட்டுக்குறாங்க அந்த மெகந்தி ஒரு ரெண்டு மூணு நாள் கூட இருக்க போறதுல்ல அதுக்காக எதுக்கு அவ்வளவு ஒரு பெரிய தொகை செலவு பண்றாங்கன்றது வந்து புரியல அது மட்டு இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப இந்த நெயில் ஹார்ட் அப்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்பல்லா வந்து நெகோ வள வச்சுட்டு இருந்தோன்னா நம்ளே வீட்டுல உட்காந்து இப்டி எப்டின்னு சொல்லி இது பண்ணி நெய்ல வந்து வச்சுப்போம் நம்ம நம்மளா வந்து அதுக்காக எதுவுமே பண்ணலானு சொல்லிட் நம்ம பண்ண மாட்டோ ஆனா இப்ப இருக்குற எல்லாரு வந்து நெயில் ஹார்ட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர வச்சு அதுக்கு ஒரு தொகய குடுத்து வந்து எங்கயாச்சு இப்ப டூருக்கு போறோ எங்கயாச்சு இப்ப வெளினாய் வெளி இடங்களுக்கு போறோ ஒரு நாள் இரண்டு நாளுன்னா கூட அவுங்க வந்து ஆட் கள வர வச்சு வீட்லயே வந்து நெய்ல் ஆட் போட்றத வந்து நா நெறைய இணைய வலைத்தளங்கல்ல வந்து வீடியோவா போட்றத வந்து நா பாத்துட்டுருக்கே இப்ப எதுக்காக இவுங்க அதுக் க்காக எதுக்கு ஒரு தொகய செலவு பண்றாங்கன்றதே வந்து தெரியல முக்கியமா அந்த திருமணத்திற்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்டின்னா நெறைய தொகைகள் வந்து கேட்குறாங்க ஐம்பதாயிரம்ன்றது வந்து ரொம்ப கம்மி தா சொல்லுவாங்க ஏன்னா அத விட அறுவது எழுவதாயிரத்து கிட்டல்லா கே குறாங்க அதுக்கு வந்து இவுங்க பேசாம வந்து வீட்லயே வந்து எதா வீட்லயே அவுங்ககிட்ட இருக்குற பொருட் கள வச்சு வந்து அலங்காரம் பண்ணிட்டு அவுங்க அதுக்கு தொகைக்கு வந்து ஒரு பவுன் நக கூட அவுங்க எ எடுத்து வச்சுக்கலா ஏன்னா இப்ப நகையினோட மதிப்பு வந்து ரொம்ப அதிகமாயிட்டே போது நம்ம வாங்க முடியாத தூரத்துக்கு தா வந்து போய்கிட்டு இருக்கு அலங்காரம் அப்டின்றது வந்து அந்த ஒரு நாளு போய் நம்ம ஸ்டேஜ்ல நிக்க போறோ கொஞ்ச நேரோ ம் ஒரு ரிசப்ஷனா இருந்தா ஒரு ரெண்டு மூணு மணி நேரோ நாலு மணி நேரோ தா நிக்க போறோ அதுக்கப்பறோ வந்து எப்டியோ நம்ம வீட்டுக் கெளம்பி போய்டுவோ அதுக்காக எதுக்கு நம்ம அவ்ளோ தொகை வந்து செலவு பண்ணி நம்ம வந்து அலங்கா பண்ணி அ ஒரு தேவயில்லாத ஒரு காச வேஸ்ட் பண்ணணு அதுக்கு ஏதாச்சு நம்ம உபயோகப்பட்ற மாதிரி கூட வாங்கிக்லா அத வந் து யாருமே இப்ப பண்றது கெடையாது அப்ப இருந்த நம்ம காலகட்டத்துல நம்ம பெற்றோர்கள் எல்லாமே நமக்கு சொல்லி் குடுத்தது வந்து ஆ ன இதுக்கா தேவையில்லாத செலவுகள் வந்து வேண்டா நீங்க இது கொஞ்சோ கம்மி பண்ணியே பண்ணிக்கோங்க அப்டினு சொன்னாங்கன்னா நம்ம அது ஏத்துக்கிற மனநிலமையில தா அப்ப நம்மளோட காலகட்டத்துல வந்து நம் நம்ப இருந்தோ நம்ப அப்டிதா அவுங்க சொல்றத கேட்டுதா நம்ப பண்ணிட்டிருந்தோ ஆனா இப்ப இருக்குற காலகட்டத்துல நம்ம அது மாதிரி பிள்ளைங்க கிட்ட போய் சொன்னாங்க அப்டின்னா எனக்கு திருமணமே வேண்டா நா திருமணமே பண்ணிக்கல ல என்ன இப்டியே விட்டுருங்க ஒரு மேக்கப் கூட பியூட்டிஷியன் கூட பார்லர் கூட போய் அழகு நிலையத்துல போய் கூட அ ரெடி பண்ணக்கூடாதுன்றீங்க அப்ப நா எதுக்கு திருமணம் பண்ணிக் க்கனு அப்டினு சொல்லிற்றாங்க இது எல்லாமே வந்து பெற்றோர்களுக்கு ஒரு மன உளைச்சல தா குடுக்கு நா அந்த அளவுக்கு எது தொகை செலவு பண்றீங்கன்றத வந்து நெறைய அ பெற்றோர்களுக்கு வந்து அழகு நிலையங்கள பத் தி வேற தெரியறதுல அவுங்க போய்ட்டு அவுங்ககிட்ட ஏதோ ஒரு இதுல கே பெ பிள்ளைகள் சொல்ற றாங்கன் சொல்லி புக் பண்ணிட்டு வந்துருவாங்க ஆனா நெறைய பொருட்கள வந்து அவுங்க குடுக்கவே மாட்டாங்க இப்ப நம்பளே வ வந்து அதுக்கு வாங்கி குடுக்குற மாதிரி இருக்கு இப்ப நெறைய வ அழகு நிலையங்கள்ல வந்து பூவல்லா நீங்க வாங்கி குடுங்க அப்டின் சொல்லிடுவாங்க நம்ம அந்த பூவல்லா போய் நம்ம எங்க தேடிக்கிட்டு இருக்க முடியு ஏன்னா அவங்கதா வந்து அந்த பூ பூவு அ பொடவை கு பாத்தீங்கன்னா பொடவையு வந்து அவுங்கதா வந்து அந்த ஃப்ரீ பீல்டிங் எல்லா பண்ணி கொண்டு வரணு இப்பதா அதல்லாமே வந்ருக்கு நம்மளோட காலகட்டங்கள்ல அதல்லா எதுமே இல்ல அப்டியே தா வந்து பொடவய வந்து நம்ம கட்டுவோ இப்ப வந்து இவுங்க இத பண்ணிட்டு வர்றதுக்குன்றது வந்து ஒரு தொ தொகையா கேக்குறாங்க ஏன்னா அவுங்க இப்ப அம்பதாயிரோ ஒரு எடத்துல வாங்கணுன போது அதுல யே வந்து அவுங்க அத பண்ணிட்டு வரலா இல்லயா அதுக்கு தனியா நம்ம கிட்ட ஒரு ஐநூறுபா கேக்கணூன்றது வந்து கெடையாது ஏன்னா இப்ப அவளோ தொகை குடுக்கறதுனால அந்த ஐநூறு ரூபா கூட அவுங்க வந்து டிஸ்கவுண்ட் பண்றதே கெடையாது ஒரு ருபா கூட அவுங்க டிஸ் ஃபோன் பண்ணாமதா வந்து அப்டியேதா பண்ணிக்கிட்ருக்காங்க இது வந்து நானுமே போகும் போது நெறைய விஷ்யங்கள் இது மாதிரி பாத்துருக்கே அங்க நெறைய பெ பெற்றோர்கள் வந்து ரொம்ப மனம் உடைந்து நிக்கிறதயு பாத்ருக்கே அதல்லா பாக்கம் போது உண்மையாவே ரொம்ப கஷ்டமா தா இருக்கு ஏன்னா அவுங்க திருமணத்திற்கு கடன் வாங்கி தா பண்ணுவாங்க இத பத்தி பேஸ்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்ற மாதிரிதா இருக்கு
கண்டிப்பா தோழி பேசி